ஹலோ
ஆ வணக்கம்மா
வணக்கோ எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கே நீங்க நல்லா இருக்கீங்களா
ஆ நல்லா இருக்கே சாப்ட்டீங்களா
ஆ சாப்ட்டாச்சுமா நீங்க காலையில சாப்ட்டீங்களா
ஆ செய்யலங்க இதுக்கு மேலதான்ங்க சாப்டணு
அப்டிங்ளா என்ன எங்களுக்கு கோதும உப்மா
ஓ நல்லா ஹெல்தியா சாப்டுறீங்க போல
ஆமா கண்டிப்பா உங்களது என்ன காலைல
என்னது வந்து இ ட்லி சட்னி ஆ எல்லா பசங்கலா இப்பதா ஸ்கூலுக்கு போனாங்கோ ஆமா அதனால வந்து அப்டியே ஆமா இதுக்கு மேலதா லேட்டுங்க சாப்பறது அப்புறோ சொல்லுங்க என்னா தலைப்பு பேசலா
என்னா தலைப்பு நீங்க எதாது தலைப்பு பண்ணி வச்சிருக்கீங்களா
ம் அப்டி எல்லா இல்ல சினிமா எதாச்சி பேசலாமா சினிமா புடிக்குமா உங்களுக்கு
அ சினிமா புடிக்கு நீங்க
என்னா சினிமா பாக்கற கடசிய பாத்தே ம் சொல்லுங்கோ நீங்கோ கடசியா பாத்த தெரியாது
நா கடைசியா பாத்த சினிமா வந்து பாத்தீங்கன்னா கருப்பு கருப்பு படம் பாத்தே
ஆ அதே தாங்க நானு பாத்தது அதுதாங்க நானு பாத்த நானு அதுதாங்க பாத் த நல்லா இருந்தது இல்ல செம லாஸ் த்தா அந்த பாட்ல செம வைபா போச்சி தேயட்டர் ஃபுல்லா அப்பிடியே எல்லா டேன்ஸ் சாமி வந்து ஆ அதுதாங்க பாத்தோ ஃபேமிலியா போயிட்டு அதுதாங்கோ பாத்தோ எப்பயாச்சிதா பிளான் பண்ணுவோ சினிமா நல்லா மூவியா வந்தா போய் பாக்கலா சே தோழர் ஆ இந்த வாட்டி கருப்பு பாக்கலான்ட்டுன்னு முடி பண்ட்டு போயி பாதங்க வேற என்ன படோ நல்லா இருக்கு பாத்துரு தினோ
சாரிஸ் சண்ட வந்து அதுல கருப்பு
ம் ம்
அ இப்ப இப்ப வந்ததுலா அந்த கருப்பு இன்ற படோ நல்லா இருக்கு ப்பறோ தியேடருக்கு அதுக்கு முன்னாடி கொஞ்ச ரொம்ப டஃபாயிசு போனது அதிகம் அதிகமாக இத ஓல்டு இல்லைங்களா அதிக
ம்
மா வந்து பாத்தீங்னா விஜயகாந்துடைய மூவி பாப் பே அது எனக்கு ஓரளவுக்கு நல்லா இதுவா ஆ ஏன்னா
ம் ஹும்
தீங்கனா ஒரு நாட்ட புச் சுதாங்க அதிகமான காரியத்த அவரு போய் செய்வாரு
ஆமா
குறிச்சு இந்த ஆ போலீஸு மற்ற எந்த காரியமு குறித்து அதிகமா பேசுவாரு அதாவ்து நீங்க நீங்க உங்களுக்கு இப்ப எப்டி
நாங்க வந்து விஜய் படமாதா பாப்போ
ஆ
ஆமா அவங்கள்து எல்லாமே நல்லா இருக்கு ஆமா விஜய் ப டோ எல்லா கொஞ்ச விரும்பி பாப்பே ஆ ஓல்டு மூவிஸ்லனா அதெல்லா புடிக்கு ம்
இப்போ நீங்க இப்ப ஆ என்ன ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கீங்களா என்ன
ஆ ஆமாங்க ஆமாங்கோ ஹவுஸ் ஒய் ஃபு ரெண்டு பசங்க எனக்கு ஆ ம் ஸ்கூல் போறாங்கோ பைய டென்த்து போறாங்கோ ஆ பொண்ணு வந்து எயித் போறாங்கோ
செரி ஓகே ஓகே நா வந் ந்து இ சேவை மையம் வச்சிருக்க பிசினஸ் பண்ணிட்ருக்
ஆ செரிங்கோ
இங்க ஃபேமிலில யேன் ஓய்ஃபு ஆ ஆமா ஆ இப்ப ரீசன்ட்லி மேரீட் இப்ப ரீசன்டா சமீபத்துல ஆமா அது
எங்க வெளிய சுற்றுலா எடோ எங்கனா போனிங்தா
ஆ ஆமா ரீஸ் ஸன்ட்டா இப்ப அங்கோட கொடைக்கானல் போயிட்டு வந்தோ அந்த மலர் கண்காட்சி போட்ருந்தாங்கல்ல
சூப்பர் சூப்பர் ஆ ஆமா ஆமா ஆமா
போய் பாட்டு வந்தோ ரொம்ப அழகா இருந்துஆ குணா கேவ்லா போனோ ஆ ஒரு மூணு நாள் மூண் னாலு இதுல போனோ
ஆ பேக்கேஜா எடுத்துக்கிட்டீங்களா
ஆ பேக்கேஜ்
பேக்கேஜா எடுத்துட்டு போனீங்களா நீங்களு இங்க ஆ ஓகே ஓகே உ அப்றோ அந்த இதெல்லா மரோல்லா இருக் ல்ல இந்த ட்ரீ எல்லா குணா கேவ்க்கு முன்னாடி அங்க எல்லா கூட நல்லா இருக்கும்ல்ல
ஆமா ஆமா அந்த ட்ரீ அதலா இப்பநலா அ ஒரு குளிர் ஓரளவுக்கு மீடியமான குளிரா இருன்ச்சு
ஆ இப்ப சம்மர் இல்லையா நாங்கோ உ உ உ நாங்க போனப்பல்லா செம குளிருங்கோ
இல்ல சம்மருக்கு வந்து பாத்திட்டீன்னா அந்த அங்க இருக்கிற த அந்த குழுரு ஓகே பேலன்ஸ் அதா கர்ட்டா இருக்கு ஒன்னு பிரச்சனைலா வராது
நாங்க வந்து ஆகஸ்ட் செப்டம்பர்ல போயிருந்தோ ஆ எ பாப்பாக் வந்து முடியாமயே ஆயிடுச்சு எம் பாப்பாக்கு வந்து சின்ன வயசுல ஒரு வாட்டி பிக்ஸ் வந்துருந்துச்சு ஆ சரின்ட்டுன்னு அங்க போனு ஒண்ணே அந்த கிளைமேட்டு இன்னுமே கூலிங் ஆயிட் ட்டு அவங்க ஒரு மாரி பேச்சே இல்லாம கான்சியஸ் இல்லாத மாதிரி ஒரு மாதிரி ஆயிட்டாங்க அங்க இப்ப எல்லா பசங்களு விளையாட் இருக்கங்க ஒருத்து ஏ ஒரு மூனு நாலு ஃபேமிலி ஒன்னா பேசிட்டு எல்லா ஒன்னா போனோ ஜாலியா ஃப்ரெண்ட்ஸ் எல்லா அங்க போன உன்னே பாப்போ ஒரு மாதிரி அமைதிய ஆயி ட்டாங்கோ ஆ பேசியு பேசலாங்கோ அப்புறமாதா சடனா பய ஆயிட்டு ஒரு ரியாக்ஷனு இல்ல பாப்பாக்கு ஃபுல் ஃபீவர் உள்ளவே ஸ்டார்ட் ஆயிட்டு இருக்கு அவுங்களுக்கு அந்த கிளைமேட் ஒத்துக்கல போல எங்களுக்கு தெரியலா டு வந்து அப்புறோ நாங்க எல்லா ஜாலி மூடுல இருக்கோ போ இவுங்க வந்து பாத்தா அப்புறோ பேசவே இல்ல அப்புறோ சடனா அங்கே ஹாஸ்பிட்டலு த்துக்கு போயிட்டு அங்கேயே இது பண்ணிச்ச ப்பண்ணி பாத்தா ஃபீவர் வந்து எவ்ளவோ சொன்னாங்க ஒன் நாட் மேல எவ்ளோ இருந்ச்சின்ட்டுன்ன உள்ளவே ஃபீவர்ரு ஹை ஃபீவரா இருக்குன்டுன்ன ஒடனே அவங்க அதுக் க்கான மெடிசன் டேப்லெட் ட்டு எல்லா போட்டு அங்கே வெயிட் பண்ண வச்சி ஆஃப் நவரு இன்னு கொஞ்சோ லேட் ட்டே இருந்தா கூட பிட்ஸ் ஒர்க் வரக்கான வாய்ப்பு இருந்திருக்கு அ நீங்கோ பரவால்ல கொஞ்சம் இமிடியேட்டா கூட்டிட்டு வந்துட்டீங்கோ அப்டின்னுட்டு அ து ஒரு இ துவாயிச்சி எங்களுக்கு போய் அது சந்தோஷ இல்லாம பாப்பானால அப்செட் ஆயிட்டாங்க எல்லாமே மொத்த பேர சுத்தி பாக்குற
நீங்க வந்து கொடைக்கா கொடைக்கானல் பிளான் பண்ணீங்கன்னா ஆகஸ் ட்ல இருந்து டிசம்பர் வரைக் கி ஜனவரி வரைக்குமே நீங்க பிளான் பண்ணவே கூடாது ஆ கொடைக்கான பண்ணு ஏன்னா வந்து இங்க கீழயே குளுரு பயங்கரமா இருக்கு அங்க வந்து சமாளிக்க முடியாது நமளுக்கு டெம்ப்ரேச நம்ம கீழ இருக்க டெம்ப்ரேசர் அங்க மேல இருக்குரவங்ளு அது ச சின்ன குழந்தைகளுக்குலா ரொம்ப கஷ்டமா போயிடு அதனால நீங்க எப்போவு இனிமேல் இனிமேல் பிளான் பண்ணீங்கனாலு கூட நீங்க ஆகஸ்ட் லந்து ஜனவரி வர கொடைக்கானலோ எந்த ஹில் ஸ்டேஷனுமே பிளான் பண்ணாதீங்க அது ரொம்ப உங்களுக்கு நீங்க நறைய செலவு பண்ணி போறீங்க போனாலு உங்களுக்கு வந்து பாத்தீங்கனா அது ஆ நம்ம வந்து என்ஜாய் பண்றத்தா போறோ ஆனா அங்க போய் அந்த என்ஜாய்மெண்ட் இல்லாம அப்புறோ அது போயிட்டு வந்தா நமக்கு எந்த ஒரு மைண்ட் ரிலாக்ஸ்க்காக ரிலாஸ்க்காக பன்னது போயிட்ருக்கோ அதுதாய் அப்டியேன் இப்ட நெலம சம்மர் சீசன்ல போனீங்கன்னு வச்சுக்கோங்களே உங்களுக்கு குஅங்க அந்த அந்த அந்த கூலிங்கு எல்லா சேர்ந்து உங்களுக்கு நல்ல ஒரு அருமையான ஒரு ஃபீல் கடைக்கு
மீடியமான ஒரு இது வரு
ஆ கண்டிப்பா இந்த ஒரு
அதுதா அப்படி நாங்க பிளான் பண்ல இல்ல நாங்க ஆக்சுவலி ஐடியா இல்ல ஆ சும்மா பேசிட்டே இருந்தோ ஃப்ரெண்ஸ் எல்லா ஸடனா பிளான் பண்ணிட்டோ சரி போலா கொடைக்கானல் போனது இல்லையே ஒரு வாட்டி எப்படி இருக்குன்னு பாத்துட்டு வரலா அப்படின்ற ஒரு ஆர்வத்துல கெளம்பிட்டோ அப்புறந்தா இவளோட பாடி டெம்ப்ரேச் க்கு அதுக்கு சுத்தமாஸ் செட் ஆவல அது சின்ன வயசுல ஒரு வாட்டி வந்ததுனால அவுளுக்கு அங்க போனவுன்னே இன்னு அது ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்ச்சி இதுக்கு முன்னாடி வந்து பூனேல இருந்தோ ஆமா அங்கயு கிளைமேட்டு கூலிங்கா இருக்கு அவளுக்கு அந்த கிளைமேட்டு ஒத் துக்கவே இல்ல அங்கயு ஆ நிமோனியா ஃபீவர் வருது ஒரு டூ டைமன்ஸ் அங்க அட்மிட் பண்ணி இது பண்ணோ இப்ப இங்க ஓகேவா இருக்காங்கோ இந்த டெம்ப்ரேச்சர் அவங்களுக்கு அட்ஜஸ்ட் ஆயிடுச்சு இங்க நம் ஊர்து ஆமா இங்க நல்லா டைம் ஆ இது வந் து எப்பமே வந்து இதுவாதானே இருக் இந்த டெம்ப்ரேச்சர் அவங்களுக்கு ஓகே வா இருக்கு ஆமா வெளில எங்கயுமே அவங்களு க்கு செட் ஆக மாட்டேன்து இந்த கூலிங் ம் சொல்லுங்க
நீங்க போனுண்ட்ருந்தீங்க ஆ அப்புறோ பூனே உடைய இது வேல விஷயமா இருந்தீங்களா இல்ல எப்டி அங்க
ஆமாங்கோ ஹஸ்பெண்ட் ஆ வீட்டுக்காருடைய வேல விஷயமா அங்க இருந்தோ கோட்டர்ஸ்ல நல்லா இருந்ததுங்கோ அங்கயுமே வந் து எல்லாமே சூப்பரா ஆ மும்பை பக்கத்துல டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ்தா அங்க இருந்து மும்பை மும்பை போனோ இந்த இந்தியா கேட் இதெல்லா பாத் ம் நல்லா இருந்தது அங்கிர்ந்து ஹைதராபாத் போயிருக்கோ அங்கயு நல்லா இருந்தது சா ர்மினார் கோல்குண்டா இப்டி அதெல்லாமே சுத் தி பாத் தோ ஆ நல்லா இருக்குங்கோ நம்ப ஊர் லயே இருக்கிறது ஒரு ம் சொல்லுங்கோ
அதிகமா நார்த் இந்தியால இருந்துருக்கீங்க அப்ப ஹிந்தி தெரியுமா ஹிந்தி
ஆமாங்கோ ரொம்ப நல்லா தெரியு ஒரு செவன் இயர்ஸ் கிட்ட இருந்தே ஆமா ஹிந்தி தெரியு கன்னடா தெரியு பேங்ளூர்ல இருந்ததுனால ஆமா படிச்சதெல்லா கன்னடோ கன்னடா தெரியு ஆ தெரியு ஓரளவுக்கு எல்லா லாங்வேஜஸு ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணுவங்கோ தெலுகு தெரியு தெலுகு பேசுவே ஓரளவு ஆ தமிழ்தானே எல்லா நேட்டிவ் எல்லா தமிழ்தா நேட்டிவ் தமிழ் தா செட்டில்டு பேங்களூரு ஆமாங்க அத ஆமா செட்டில்டு பேங்ளூர் அம்மா அதனால வந்து தெலு ஓரளவுக்கு தெரியு ஆ எல்லா லாங்குவேஜஸு மேனேஜ் பண்ணு ஓரளவுக்கு ஆமாங்க நல்லதுதான நம்ம எந்த ஊர் போனாலு கொஞ்சோ சர்பேஸ் பண்ணலால்ல எல்லா லாங்குவேஜ் மே தெரிஞ்சா அதனால தெரிஞ்சு வச்சுக்குறது தப்பு இல்லேல்ல
லேங்குவேஜ்ஜு இருக்குறதுனாலடி போறாங்கள்ள லாங்குவேஜ் இப்பதா அது உங்களுக்கு எந்த பிரச்சன இல்ல
ஆமாங்க நம்மளுக்கு தெரிஞ்சாவே ஓரளவுக்கு எல்லா ஊரு போய் மேனேஜ் ஆமா வெளி ஊருக்கல்லா போன அப்டியே நம்ம முழிக்க வேண்டியது இத இது அவுங்க என்னா பேசுறாங்கன்ட்டு இப்டியே பாத்துட்டு ஆ இப்போ நா போன எடன் பாத்தா பூனால மராட்டி தா கொஞ் ஜாஸ்தி
கண்டிப்பா கூப்டே
இருப்பே என்னதா பேசுறாங்கு அப்டின்ட்டு ஸ்டாட்டிங் பாத்த எனக்கு கூட ஹிந்தியல்லா வராது பக்கம் பக்கலா பேசினு இருப்பாங்க எனக் கூப்ட்டு வச்சு கூப்ட்டு வச்சு பேசுவாங்க நீங்க இப்டியே இருந்தா வீட்லயே உங்களுக்கு வராது கண்டிப்பா நீங்க வெளிய வாங்க மோட்டிவேசனா பேசுவாங்க கொஞ்சோ நீங்க தப்பா இருந்தாலு சரி ஃபிரீயா இருந்தாலு நீங்க ஏ ட்ரை பண்ண கூட மாட்டேன்றிங்கோ நீங்க ட்ரை பண்ணுங்கோ நாங்க சரி பண்றோ நீங்க தப்பு தப்பா கூட பேசுங்கோ நாங்க சரி பண்றோ அந்த வேட்ஸ்லா அப்டின்னு அப் ப்படி பேசி பழகிதா அப்றோ எங்க குரூப்லயே இந்த தமிழ் குரூப் பன்ட்டு இருக்கு அந்த குரூப்லய எதுனா வந்து யாருக்ன்னா எக்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுனா என்னய தா கூப்பிடுவாங்க டீம் லீடரா இவுங்களுக்கு வந்து அத வந்து நீங்கள் இன்டிமேட் பண்ண இந்த மாதிரி சொல்லுங்கோ அத ட்ரான்ஸ்லேட் பண்ணி அப்டின்ற மாதிரி என்கிட்ட சொல்லி விடுவாங்கோ அந்த அளவுக்கு ஓ நல்லா பேச ஆரம்பிச்சட்டே நல்லா சு ஆமா வெளியே சுத்துறது நானே இன்டிவிஜுவலா வெளிய போய் எல்லாமே பர்ச்சேஸ் பண்றது வர்றது வீட்டுக்காரர் எதிர்பார்ப்பு இல்லாம நான் போயிட்டு வந்துருவோங்க அந்த அளவுக்கு இதா ஆயிட்டே அந்த மாதிரி நல்லா இருக்கு அது ஒரு மாதிரி அதனா உ சரிங் மீண்டு வேற கால்ல நன்றி
கிப்பா ந பேசண மசம உ ரொம்ப சந்தோஷோ ஆஹ மறுபடி தொடர்ந்து வேற அ பேஸலா சரிங்லா
ஆ